ஆ கேக்குதா
ஆ கேக்
ஆ என்ன தோழி பண்றீங்க
தோழி நா வந்து பாத்தீங்கன்னா நா வந்து படுத்துட் இருக்கே தோழி
ஏ தோழி படுத்துட்டு இருக்கீங்க படுத்துட்டே இருக்காதீங்க பொழுதினிமே உக்காந்து ஓடி ஆடி வேலையெல்லா செய்ங்க சரிங்களா
நா இப்போ ஓடி ஆட்னன்னா அவ்வளதா தோழி
சேரிங் தோழி அப்றோ என்ன பண்ற நீங்க இன்னைக்கு வீட்ல
எனக்கு வந்து இப்போ லோடட் ஃப்ரை சாப்பனும் போல இருக்கு தோழி வாங்கி தாங்க தோழி
வேணு தோழி
சவர்மா என்ன தோழி சவர்மா லோடட் ஃப்ரை சாப்ட்ருக்கீங்களா
தோழி நம்ம அங்க போய் லோடட் ஃப்ரை சாப்பல்லாமா
தோழி நா உங்கள நெறய டைம் கூப்ட்டுருக்கே தோழி நீங்க தா வரமாட்டேறீங்க தோழி
ஏ தோழி நா எப்ப வரமாட்டேன்னு சொல்லியிருக்கே சொல்லுங்க பாக்கலா
நா பொய் சொல்லுவே தோழி நீங்க சொல்லலனா
தோழி நம்ம ஒண்ணு பண்ணலாமா நம்ம போயா அப்டின் சொல்ட்டு ஆ ஆபீஸ்ல போயிட்டு ஆ அத வாங்க சொல்லலா
சேரி தோழி ஆஃபீஸ் போய் வாங்கிட்டு வருமா தோழி
ஆ ஆஃபிஸ் போகும்
அப்டிங்களா தோழி
ஆமா தோழி நம்ம வாங்கிட்டே சாப்பல்லாமா தோழி
சேரி தோழி நீங்க வாங்க தோழி
தோழி நா வரல தோழி எங்க அப்பம்மா மட்டு வீட்ல தனியா இருக்காங்க தோழி பாட் டி அவங்கள விட்டுட்டு போ அவங்கள விட்டுட்டு வரக் கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க தோழி
அப்டிங்களா தோழி
ஆமா அவங்க வேற பயந்தாங்கோலி தோழி
தெரியுமே
தெரியுமில அவங்களுக்கு அவங்கள விட்டுட்டு வந்தனா அவளதா தோழி
நீங்களா தோழி
எங்க அம்மா வேற ட்ரெஸ்ல்லா ஆர்டர் போட்ரு காங்க தோழி அதெல்லா வரு அதுக்கெல்லா காசு குடுத்துட்டு போயிருக்காங்க எங்க அம்மாக்கு தா தோழி எனக்கு போட்டு தர மாட்டேங்கிறாங்க
அ அவுங்க ஆர்ட்ரு போட்டு தா வாங்குவாங்களா தோழி
அவங்க வந்துட்டு இப்ப கொஞ்ச நாளா ஆர்டர் போட்டுட்ருக்காங்க தோழி
எதுல போட்டாங்க தோழி
அவங்க வந்துட்டு அமேசான்ல
ம்
அது வந்து பேண்ட்ரு போடுவாங்க தோழி அ மேல போடுறதெல்லா வந்துட்டு தெ ச்சுருவாங்க தோழி துணி எடுத்து தெப்பாங்க பேண்ட் மட்டும் அதுல வாங்குவாங்க தோழி
படிங்களா தோழி
ஆமா எப்பவுமே ஒரு ரெண்டு சைஸ்ஸு ஜாஸ்தியா வாங்குவாங்க தோழி அப்பதா கரெக்டா இருக்கு
உம் உம் சேரிங்க
எனக்கும் ட்ரெஸ் எடுக்கணுனு கேட்டே தோழி எங்க அம்மா வந்ட்டு வேண்டா அப்டிங்கறாங்க தோழி எடுத்தே தரமாட்டேங்றாங்க
ஏ தோழி என்னாச்சு
ஏன்னா நா வந்ட்டு சொல்ற பேச்ச எது கேக்கவே மாட்டேங்கெறெனாமா தோழி
அவ்து நாளயா தோழி
ஆமா தோழி நா வந்துட்டு இந்த ஆர்டர் போட்டறே தோழி இந்த மூஞ்சிக் பூட்ஸு அதெல்லா அந்த வீட்டுக்கு வரு தோழி செரியா வாங்கி வச்சிருங்க இன்னக்கி நைட்டு போட்ருவே தோழி நாளைக்கி வருன்னு நெனைக்கிறே
இருக்குங்ளா தோழி நாளைக்கே வந்துருங்ளா
அது அதுல அப்டிதானே தோழி வரு வராதா
நீங்க எதுல போ பிங்க் கலர்ல போடுறீங்களா இல்ல எந்த கலர்ல போடுறீங்
பிங்க் கலர்ல போடுறே தோழி
அதுலயே காமிக்கு தோழி காட்டுல போட்டீங்ன்னா காமிக்கு
ஆ நா பாக்றெ தோழி
சேரிங்க தோழி
ம் அப்புறம் தோழி நீங்க எதுவு வாங்கலயா
நா வந்து ஒரு மூஞ்சி கழுவும் சாதனம் வெயிலுக்கு போடுற சாதனம் வாங்கிருக்கே தோழி அது இனிமேல் தா தோழி வரும்
அப்டிங்களா தோழி சேரி தோழி இது போட் மூஞ்சி பளபளன்னு ஆகுமா ஆகாதா
அது உங்க மூஞ்சியில இருக்குற ராசிய பொருத்து தோழி
தோழி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூவா செலவு பண்ணி மூஞ்சிய ஆஸ் ல்லா சொன்னீங்கன்னா எங்க அம்மா எ மூஞ்சியே மாத்திடுவாங்க தோழி
பாருங்க தோழி ஆகுறதலா அவ்ளதா உங்கள வச்சு நா நீங்க உங்களுக்கு ஓகேனா நானு வாங்றெ தோழி
ஒ அப்ப என்ன வச்சு டெஸ்ட் பண்றிங்களா தோழி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூவாய்க்கி
அப்டி கூட சொல்லலா இல்ல தோழி அது நல்லதுதா போடுங்க ந சொ கேரண்டி குடுக்றே தோழி கேக்குதுங்ளா
தோழி
உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டே பாத்தீங்ளா தோழி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ